ப நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆங்க நானு நல்லா இருக்கங்க காலை உணவுலா ஆய்டுச்சுங்களா
ஆ முடிஞ்சிதுங்க இனி மதியத்துக்கே வந்தாச்சு
ஓ அப்டிங்கலா மதியொ உணமு சமச்சிட்டிங்களா
ஆ சமச்சிட்டங்க காலைலயே எப்பவ்மே சமச்சிருவ
பரவால்லங்கா அது நல்ல விஷயங்க அப்டி பண்ணிட்டா கொஞ்ச டைம் உங்குளுக்குமே கெடைக்கு ஏ நா வந்து பாத்தீங்னா தம்பி வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தாங்க ம திய உணவ சமச்ச அவன காலைல வந்து தோச இல்ல இட்லி எப்ப மே வந்து ஊத்தி குடுத்ருவே அவனுக்கு தனியா இட்லி பொடி அரச்சி வச்சிட்ருக்க அதனால அது குடுப்ப இல்லன்னா நெய்ல வந்து யூஷ்வலாவே நா வந்து கொஞ்சொ ஆ குடுத்துருவே நெய்ல ஆ அதனால எனக்கு அவனுக்கு காலை டிஃபன் வந்து ப்ரச்சன இல்ல மாவு எப் பமே இருக்கு மதியத்துக்கு என்னன்னா என்கிட்ட காய் இல்லங்க அனால பருப்ப மட்டு வேக வச்சிட்டு தம்பிக்கி போயி அ விட்டுட்டு வரம் போது அப் டியே காய் வாய்னு வன்ட்டங்க
ஆ ஓகேங்க ஆ இல்ல நீங்க இன்ன லேட்டா எந்திருப்பீங்ளா காலையில
இல்ல இல்லங்க இப்போ ஸ்கூல் தொடங்கன்து து நானுமே வந்து சீக்கிரமா எழுந்துக்குறங்க ஆ ஒரு ஏழு மணிக்கு எழுந்துக்க எழுந்துப்ப லேட்டாய்டுச்சுனா இப்போ ஸ்கூலுக்காக தா இதுக்கு முன்னாடில்லா வந்து பாத்தீங்னா ஆ தம்பி ஸ்கூலுக்கு போம்போது வ் பொதுவாவே கொஞ்சொ வந்து இரவு நேரங்கள்ல லே ட்டா படக்கற்துனால மா காலைல வந்து பாத்தீங்னா லேட்டா தாங்க எழுந்துப்ப
ஆ
இப்ப கொஞ்சம் மாறிடு
செரிங்க நீங்க ஒரு ஆறு மணிக்கு எந்திரிச்சு பாருங்க உங்களுக்கு அரம ஆஃப் டேவே மிச்சமாகுங்க
ஆமாங்க ஒரு ரெண்டு மூண் நாள் பண்ணிட்டு இருந்தங்க ஆறு மணிக்கு எழுந்துக்குறது
செரிங்க
நா நை ட்ல வந்து தம்பி இந்த ஒடம்பு சரியாதா மாறி மாறி தூங்கி கொஞ்சொ இன்னு அவனம் டைமிங் மாறி போயிடுச்சுங்ளா இன்னு பழைய பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்ரோ கொஞ்சொ படுக்கரோங்க ஆனா நீங்க சொன்னது ரொம்ப சரியான ஒரு விஷ்ய ஏங்க ஆறு மணிக் எழுந்தா நறைய நேரம் நீங்க எத்தன மணிக்கி எழுந்துபீங்க
நானு அஞ்சு மணிக்கி எந்திரிப்பங்க
பரவாயிலங்க நைட் எப்ப படுப்பீங்க
நைட் ஒரு டு்வெல் அந்த மாரி படுப்ப
எப்டிங்க டுவெவ் படுத்துட்டு காலையில ஆறு மணிக் எழுந்துகிறீங்க
அது ஒரு பயந்தாங்க அதாவது நீங்க ஜாயின்பேமலில இருந்து பாருங்க தன்ன போல எந்திரிப்பீங்க
என்னதுங்க
அதாவது மாமியார் மாமனார் கூட இருந்து பாருங்க தன்ன போல எந்திருப்பீங்க
எங்க மாமனார் மாமியார் வந்துஏ சீக்கிரமா எழுந்தன் திட்டுவாங்கங்க நாங்களுக்கே முழிப்பு வந்தாலுமே அவங்க கொஞ்ச லேட்டா தாங்க எழுந்துப்பாங்க ஆஹ் ஆஹ் இல்லங்க எ ம் பொதுவா வந்து பாத்தீங்னா நா ரெண்டு பேர் ரெண்டு மருமக இருப்பாள்ளங் இருப்பாங்கல்லங்க அப்ப வந்து ஏ ஒ இன்னொருத் த்தங்க வந்து கொஞ்ச வேகமாவே முடிச்சிடுவாங்க ஆனா வந்து அவங்க வந்து எங்க கிட் ட்ட வந்து சொல்லு போது எதுக்கு அவ்ளோ சீக்கிரம் எழுந்து எல்லாத்தையு டம் டும்முன்னு போட்டு உருட் குட்டினு இருக்காங்க பொறுமையா சூடா செஞ்சி சாப்புட்ணுல்ல மதியோ வரி கி இழுத்து வேலய பொறுமையா சூடாதா சாப்புட்ணு அப்டின்ற மாரி சொல்லுவாங்க ஆனா அது அவங்களுக் வந்து புடிக்காதுங்க சீக்கிரமா வேலைய முடிச்சிட்ணு முடிச்சிட்டா நம்ளுக்கு நேரோ கடைக்குல்லங்க அத நம்ம யூஸ் பண்ணிக்லா சாதம் மட்டும் வேணா கூட சூடா வடிச்சிக்கலா மதியத் த்துல ஆனா குழம்பு பொரியல்லா செஞ்சி வச்சிட்டோனா நம்ளுக்குமே ஃப்ரீயா இருக்குங்க
நறைய டைம் ஃப்ரீ ஆகும் ஃப்ரீ டைம் நறைய கடைக்குங்க அவங்க பண்றதுதா கரெக்டுன் நனைப்ப என்ன காரனோ அப்டின்னா நம்ம வந்து அந்த தொழந்தைய வந்து அனுப்பிச்சி விட்டுட்டு ஒரு ஒன் பத்
மணிக்கெல்லா நம்ளுக்கு எல்லா வேலையுமே முடிஞ்சிடு உம் சரி சரிங்க இதா நம்ம அரேஞ் எடுத்துக்கலா சரி சரிங்க ஆனா எனக்குமே இதுதாங்க புடிக்கு ஆனா நா ஒரு ஒரு வாட்டி என்ன பண்ணிட்ட நம்ம தொழந்தைங்க வீட்லயே இருக்கு போது நம்ளுக்கு பெருசா ஒண்ணு தெரியாதில்லங்க அ அதனால நம்ம ஒரு ஏழு மணி எட்டு மணி அப்புள்ளயே எழுந்துக்கிற மாரி ஆயிரு ஆ ஒரு கட்டத்துல வந்து நா ஒரு ம் மு நாள் முழுக்க வேலசெஞ்சிட்டே இருக்குற மாரி இருக்குன் சொல்லி ஒரு முடிவு பண்ணிட்ட எப்டியாவது கஷ்டப்பட்டு எழுந்தாவது நம்ம வேலைகள வந்து முடிச்சிடணு அப்டின் சொல் சொல்ட்டு அதுக்கப்ரோ வந்து என்ன பண்ணிட்டோ ஒரு இருவது நாளுக்கு காலையில கஷ்டப்பட்டு எழுந்துட்டேங்க அதுக்கப்புறம் எனக்கு லீவ் நாலுமே என்னன்னா கொஞ்ச நேரோ தூங்கலனா கூடோ அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த முழிப் பொறந்துருவங்க
ம் கண்டிப்பாங்க ஆனா எனக்கு என்னன்னா எனக்கு தூக்கமே வந்தாலும் ஒரு பையங்க என்னன்னா அவங்களுக் பலாம் அதாவது அத்த மாமா அத்த அவங்களாக் கொஞ்சோ பர்ஃபெக்ட்டா இருப்பாங்க அந்த டைமுக்கு அது வேணு அப்டின் நெனைப்பாங்க நம்ம எந்திரிக்கில அப்டினா திட்ட மாட்டாங்க ஆனா அவுங்க ஒரு மாரி சொல்லும் போதே நம்மளுக்கு அது ஒரு கஷ்டமாயிரு ஏ எந்திரச்சி செய்யிலியா அப்பிடிம்பாங்க எப் நா என்னப் பொரியில் வெக்கிலியா அப்பிடிம்பாங்க அப்டி சொல்லும் போது நம்மளுக்கு ஒருச் சங்கடமா இருக்கு ஏ பொரியில் வெக்கில அப்டின் கேப்பாங்க நம்ம அத வந்து சும்மா ஒரு ரீசனாவே சொல்லிட்ருக்க முடியாது
ஆமாங்க வீட்ல வந்து பெரியவங்கன்னு இருக்கம்மோது நம்ம அவுங்குளுக்கு சமச்சு குடுக் க்குணு அதெல்லா இருக்குங்க
அதனால அந்த ஒரு பயத்துலியே நா எந்திரிச்சிருவே எனக்கு ஒரு பத்து மணிக்கெல்லா வேல முடிஞ்சிருங்க மிஞ்சிப் போனா ஒரு பதினோரு மணி அதா வீடெல்லா தொடைக் கிற டைம்லதா ஒரு பன்னெண்டு மணி வரைக்கு வேல இருக்குங்க மத்த நாள்ல சீக்கிரமாவே முடிச்சிருவே முடிச்சுட்டு அப்றோ பத்து மணிக்கு மேல கொஞ்சோ ஃப்ரீதாங்க அப்றோ ஒரு லஞ்ச் டைம் வரைக்கு ஃப்ரீயாருப்போ அப்றோ திரும்பவு லஞ்சுக்கு சாப்பாடு வெச்சு சாப்ட்டு அதெல்லாக் கழுவி வெக்கிறக்கு அதுக்கு ஒரு ரெண் மண் நேரோ ஆகு அத முடிச்ட்டு ஒரு மண் நேரோ ஃப்ரீயா இருப்பங்க
இன்னோன்னு பசங்களு உங்களுக்கு வந்து சாப் ப்பாடு எடுத்துனு போவாங்கப் போல அன்னால நீங்க அவுங்குளுக்கு குடுத்து அனுப்பவே அது ஒங்களுக்கு வந்து எப்பமே ஒரு சொல்லுவாங்க என்னக் காரணோ இருக்கு எழுங்கத் எழுந்துக் க்கறத்க்கு அப்டினு ஒன்னு இருந்தாதா எழுந்துப்பாங்க
ம் அனன ஆமாங்க நா வந் வந்து எடுத்துட்டுப் போனாலும் போகாட்டி காலைல சமச்சி வெச்சிருவேங்க யாரு சாப்ட்டா சாப்டுங்க சாப்டாட்டிப் போங்க அப்டின் சொல்லிட்டு யாருங்க அ இன் போயுமா என்னாரு வேல செஞ்சுட்ருக்றது
அதேதாங்க காலைல நம்ம கண்டி வேலய முடிக்கலன் வெச்சுக் கோங்க நாலு முழுக்க ஆனாலும் மே அந்த மூனு மணி வரைக்குமே நா சமச்சிட்ருப்பேங்க அந்தக் கொடுமைக்கி காலைலே எழுந்து சமச் சிட்டுப் படுத்து கூடத் தூங்கில்லான்
தூங்கிர்லா ஆமாங்க அதுதா அதனாலதா நா மதியோ போய் சமைக்கவே போமாட்டே
ம் ம்
வீட்டுக்கு யாராவுது ஒரம்பர வறாங்க அப்டினா நம்ம எப்புடியே முன்கூட்டியே சொல்லிருவாங்க நாங்க இந்த மாரி வர்றோ இன்னைக்கி சமச்சிருங்கன் சொல்லுவாங்க அன்னைக்கு மட்டுந்தா நாங்க டிஃபன் மட்டு செஞ்சிட்டு ஒரு பத்து மணிக்கி மேல சமைக்கிறக்கு ஆரம்பிப்பங்க அப்ப மத்த நாள் எல்லாமே காலைல செஞ்சிருவோ
இப்பப் பாத்தரோல்லா எப்டிங்க நைட்டே வளக்கி வெச்சிருவீங்ளா இல்ல
ஆமாங்க கண்டிப்ப ஒரு ஒரு டம்ளர் கூட விட மாட்டே
என்ன மாதிரியே இருக்கிங்க நானுமே அப்டிதாங்க நைட்டானா எல்லாப் பாத்துரத் த வளக்கி வெச்சிருவே ஆனா எங்க மாமியார் வந்துப் பாத்தீங்னா எனக்கு ஒ இல்லங்க அவுங்க வந்து நை ககல்லதா வளக் க்கணுன் சொல்லுவாங்கங்க ஆனா எனக் அது புடிக்கே புடிக்காது எனக் வந்து என்னன்னா நைட்டுக்கே ஏன்னா பகல்ல நம்ம எப்டி வோனா எழுந்து இப்ப அது நம்ப்ளால சொல்ல முடியாது ஆல்ரெடி கரெக்டா எழுந்துக்கிற கேசார்ந்தா கூட பரவால்ல கால்ல எழ்ந்து வளர்க்கலா அது நம்மநம்ம எப் எப்டி எழுந்துப்போனே தெரியாதா அதுனால எனக் வந்து எழுந்துக்குது லேட் ஆயிடுச்சுன்னா பாத்துரத்த வளக்கி வச்சுட்டுருந்தா கூட நம்ம எழுந்தோன்ன சமைக்க ஆரமிச் ச்சுருவ அதுல போய் உருட்டிட்டு இருக்கமாட்டோ இதுல வேற வந்தா நறைய்ய குப்ப வேற இருக் க்கோங்க அப்டே போட்டா கரப்பாம்பூச்சி இது அதுன்னு வருங்களா அதனாலே வந்து மெல் வரூ அதுனால வழக்கி நானுமே அதுதாங்க அந்த ஒரு விஷ்யமட்டு நைட்டே வளக்கி வச்சுடுவங்க
அ சரி சரிங்க நானு அப்டிதாங்க ஒரு ந்த தோச கரண்டி கூட விட மாட்ட அது கூட ஊற வெச்சிருவ முன்னாடியே அதாவ்து தோச லாஸ்ட்டா சுட் விட்டதுயுமே அது உடனே கழுவ முடியா அத கொண்டு போய்ட் சிங்க்ல போட்டுட்டுத்தா அத ஊறி டுக்குட்டூ நம்ம போய் அதுக்குல்ல சாப்புட் நா அந்து சோ கடசியா சாப்டுவேங்க ஃப்ஸ்ட் பாப்பா சாப் டுவாங்க அப்பறொ மாமி மாமா வந்து கொஞ்ச நேரமாவே சாப்ட்ருவாரு ஏல்ரமணிக்குங்க அப்றொ அ அத்தைக்கு ஊத்தி தருவ தோச அப்பற வந்து எ கணவர் சாப்டுவாரு அப்பற நா எட்டு மணிக்கு எட்ரக்குள்ள எட்டே காலுக்கெல்லா நாங்க சாப்ட்டுருவெங்க அப்பறொ ஒரு கொஞ்ச நேரொ ஒரு அரமண் நேரந்தா வெளக்கறதுருக்கு
க்கோ பாத்தீங்கன்னா நாங்களுமே வந்து கொஞ்ச சீக்கிரமா சாப்ட்டுருவோ இப்ப இங்க வந்ததுலந்து து எல்லாமே கொஞ்ச மாறி பொய்டுச்சு எங்க அம்மாவே திட்டுவாங்க எட்டு மணிக்கே சாப்புன்ணுன் தெரியாதா கொழந்தைக்கு ஆனா இவனுக்கு மட்டு ஊட்டிடுவங்க நாங்க கொஞ்சொ லேட் னாலு பரவால்ல ஏன்னா இவங்களு சாப்புடமாட்டாங்க எங்கவீட்டுக்காரு னு இன்னு ஆகட்டு இன்னு ஆகட்டுன்னே உக்காந்துட்ருப் பாருங்க எவ்ளோ தள்ளி தள்ளி போறோமோ அவ்ளோக்கெ நம்மளுக்கு வேல அதிகமாயிற்ரு
வேலையு அதிகங்க அப்பற பா த்தீங்கன்னா நம்ம ஒடம்புக்கூ அது நல்லது கெடையாது அதாவுது காலைல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு ஏ ஏழு மணிலெந்து எட்டு மணிக்குள்ள சாப்புடணு அப்றோ மதிய பாத்தீங்ன்னா ஒண்ணுலந்து ஒன்றகுள்ள சாப்புட்ணு ஆ நைட் பாத்தீங்கன்னா ஒரு ஏழ்ரைலெந்து எட்டுக்குள்ள ஏல்ர கரெக்ட் டைமு மிஞ்சி போனா எட்டு அதுக்குள்ள சாப்புட்டு ஒரு பத்து மணிக் இல்லன்னா ஒரு ஏழுமணிக்கு சாப் புட்டு கூட ஒம்போது மணிக்கு படுக்கறதா நல்லது
ஆம்மாங்க கரெக்ட் இன்னொன்னு வந்து கொழந்தைங்களுமே வந்து இன்னொன்னு வந்து என்னன்னா நம்ம தூங்குறமோ இல்லியோ கொழந்தைகள கூட்டின் வந்து ஒரு ஒம்போது மணிக்கே போட்டாதா அது ஒரு மண்நேரன்னா கழிச்சுன்னா தூங்குங்க
ஆம்மாங்க
எனக்குமே அப்புடிதாங்க எனக்கெல்லா ஒரு கட்டத்துல வந்து என்ன பண்ணுவே நானு யூ டியூப்ல வந்து பாத்தீங்ன்னா நெறைய வீடியோலா வெச்சு வுட்டுருவங்க எப்புடி வந்து சி க்கிரமா ஸ்மார்ட்டா வந்து வேலயல்லா முடிக்கர்து அந்த மாரில்லா அந்த அளவுக்குல்லா போய் பா்த்துட்ருப் ப்பாயிங்க ஆ அது அது ஒரு விஷ்யோ நம்ம பண்ணனு நெனச்சா அது ரிலேட்டடாதான பாப் போ அதே மாயே பாத்து பாத்து பாத்து கொஞ்ச கொஞ்சமா நா வந்து என்ன சேஞ்ச் பண்ணிட்டு இருக்
சேரிங்க எப்பிடிங்க வீட்ல வந்து அவரு வந்து ஹெல்ப் பண்ணுவாரா எதாவது
இல்லங்க அவருக்கு ஆஃபீஸ் வேலையே வந்து பாத்தீங்கன்னா நெறைய இருக்குங்களா ஆனால பொதுவா அவர வந்து டிஸ்டப் பண்ணமாட்டே ஆனா வந்து அவருக்கு டைம் இருக்கு போது அ எனக்கு எதனா வந்து இததெல்லா காய் கட் பண்ணி தாங்க அப்டின் சொன்னா பண்ணி தருவாருங்க
ஓ
இந்த பாத்திரோ வெலக்குரது மட்டு வீடு பெறுக்கது அந்த மாரி வேலயில்லா பண்ணமாட்டாரு இந்த காய் எதனா கட் பண்ணி தரது இல்ல கொழந்தைக்கு ஊட்டிவுடறது இந்த வேல மட்டு பண்ணி தருவாருங்க எதோ ஒரு வேல பண்ணாலு நம்மளுக்கு கொஞ்சோ
சின்ன வேல செஞ்சாலே நம்மளுக்கு அது ஒரு பெரிய ஒரு வேல முடிஞ்ச மாரி இருக்கு இப்ப நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியா ஒர்க்
எனக்கு கெழந்தைய அவனை கூட்டின் போயிட்டாலே பிரச்சன இல்லங்க வீடு காலியா இருந்தாலே நா பாட்ண்ணு‌ ஏ வேலைய டக்கு டக்குன்னு முடிச்சிருவே இவங்க ரெண்டு தெரியா நான் வந்து வெளிய போங்க பார்க்குக் போங்க இல்ல வண்டியில போங்கனு அ அனுப்பிவுட்டுருவங்க அப்புறமா எனக்கு கொஞ்சோ ஃப்ரீயாயிடுங்க
சரி சரிங்க
இவுங்க ரெண்டு பேரு இருந்தாதா வேலையே எனக்கு
நம்மளுக்கு கெழந்தைக்கு ஊட்றக்கே ஒரு ஒரு அரமண் நேரத்துல இருந்து ஒரு மண் நேரோ தேவப்படுதுங்க
ஆமாங்க வீட்டு வேலை கூட செஞ்சிலா இவுங்களுக்கு ஊட்ட முடியாதுங்க
ஆமாங்க நா எங்க வீட்ல அதே சண்டையாதா இருக்கு சரிங்க உங்களோட பேசனதுல ரொம்ப ச தந்தோஷோ நீ இந்த மாதுரே பத் விரைவில்ல
பாதியுல்லா சந்திப் க்ல்லாங்க நன்
சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்